தோழி வணக்கம் தோழி
வணக்கம் தோழி
தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கேன் தோழி சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி இப்பதான் சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்பனுந் தோழி இனிமேதா
ஆ என்ன தலைப்பு இன்னைக்கு பேசலாம் தோழி
நீங்க சொல்லுங்க தோழி உங்களுக்கு என்ன தலைப்பு பேசுனுமோ பேசலாம்
ஆ சிறு சேமிப்பு அ சேமிப்பு பழக்க வழக்கங்கள பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோங்ளா
கண்டிப்பாங்க தோழி
ஆ சேமிப்பு பழக்கங்கறது வந்து இன்னைக்கு நம்மளோடய ந நடைமுறை வழக்கத்துல மிகவும் பின்பற்ற வேண்டிய ஒரு பழக்கமா வந்து இருக்கு பெற்றோர்கள் வந்து கொழந்தைகளுக்கு சிறு வயது முதலே நம்ம வந்து அந்த சிறு சேமிப்புங்கிற பழக்கத்த வந்து நம்ம வந்து நிச்சயமா கத்து குடுக்கணு நாங்க பின்பற்றக்கூடிய சில சேமிப்பு பழக்க வழக்கங்கள பத்தி உங்களிடம் பகிர்ந்துக்கலான்னு இருக்கன் தோழி தொடர்ந்து பேசுளாங்களா ஆ குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்டின்னா நிச்சயமா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு உண்டியல் அ சேமிப்பு பழக்கத்தை வந்து நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் அ குழந்தைகள் பேர்ல வந்து நிச்சயமா த தபால் நிலையங்கள்ல அல்லது வங்கிகள்ல வந்து அவர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட சேமிப்பு கணக்கு வந்து ஆரம்பிச்சு கு குடுக்கறது வந்து நல்ல விஷ்யோ அ ஆ ஒ ஒவ்வொரு தடவயும் அவங்க வந்து எ ஏதாவது ஒரு பொம்மையோ அல்லது ஏதாவது ஒரு செலவு செய்யும் போது ஆ ஒன்னா நம்ம அந்தப் பொருள வாங்கித் தருவோம் இல்லேன்னா அவுங்க கையில அந்த பணத்த தரும் போது அத முழுமையா செ செ செலவு செய்யக் கூடாது குறைந்தது அதுல ஒரு பத்து ரூபா அல்லது இருபது ரூவாயாவது மீதி பண்ணி அந்த உண்டியல்ல வந்து நிச்சயமா சேர்த்தணும் இப்ப கடைக்கு ஒரு ஐம்பது ரூவா குடுத்து விடுறோம்னா அந்த ஐம்பது ரூவாயும் முழுமையா செயல்ஆ செலவு பண்ணிரக் கூடாது அல்லது அதத்தாண் ண்டியும் செலவு பண்ணக் கூடாது அப்டின்னு சொல்லி அ குழந்தைக்கு வந்து சொல்லி பழக்கிருக்கோம் தோழி அதே மாதிரி அ நம்ம அவனுடைய பிறந்த நாள் அல்லது அ நம்மளுடைய திருமண நாள் அன்று குழந்தைக்கு ஏதாவது நம்ம பரிசுப் பொருளோ அல்லது தொகையோ குடுத்து பழக்கினோம்னா நிச்சயமா அத வந்து வங்கிக் கணக் க்குலேயோ அல்லது அஹ் ஒ பங்க அவங்க செலவுக்கு எடுத்துட்டு மீதி பங்கு வந்து அவங்களுடைய தபால் அ கணக்குலயோ அல்லது வங்கிக் கணக்குலயோ வந்து நிச்சயமா போட்டு வச்சிருந்து அவங்களுடைய பிறந்தநாள் அன்னக்கி அந்த பொ பணோ எடுத்து அவங்களுக்கு என்னத் தேவையோ நம்ம பொருட்கள் வாங்கிக் குடுத்தாலும் அவங்களுடைய சேமிப்புல இருந்தும் அவங்க விருப்பப்பட்ட ஒரு பொருள் வாங்கும்போது அவங்க நிச்சயமா ஆ ரொம்ப மகிழ்ச்சி அடையிறத வந்து பாக்க முடியுது தோழி அதப் பத்தி உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசுங்க
கண்டிப்பாக தோழி சேமிப்புன்றது வந்து கண்டிப்பா இருக்கணும் சின்னவங்க பெரியவங்கன்றது கெடையாது நம்ம சின்ன வயசுல கத்துக் குடுக்குற இதுக்குதான் வந்து நம்ம வளர்றப்போ வரோன்று நான் நெனக்கிறேன் தோழி கண்டிப்பா நம்ம சேமிக்கிறம்ப்போ ஒரு ஒரு ஒரு ரூபா ஒரு ரூபா சேர்க்கிறப்போதான் அது சிறப் சிறு சேமிப்பு பெரு வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல தோழி அது கண்டிப்பாக நம்மளுக்கு வருங்காலத்துல உபயோகமா இருக்கும் தோழி இது வரைக்குமே நானுமே அது சேமிக்கிறது வந்து பண்ணனும்ன்ற ஒரு முயற்சி எடுத்திருக்கேன் தோழி நீங்க ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் பெருசா ஒரு ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்களா தோழி
ஆ பண்ணிருக்கேன் தோழி நான் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் கல்லூரி படிப்ப வந்து முடிச்சுட்டு ஒரு பத்தாண்டு காலம் ஆசிரியர் பணியில வந்து இருந்தேன் தோழி ஆசிரியர் பணிக்கு வந்த புதுசுலேயே வந்து சேமிப்பு பழக்கமும் வந்து கல்லூரி படிக்கும் போது இருந்து என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பெற்றோர்களப் பாத்து நான் கத்துக்கிட்டேன் அப் இப்போ தபால் இதில வந்து பார்த்தோம் அப்டின்னா ஆர் பி எல் ஐ ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும் தோழி மாதம் தோறும் நம்ம ஐநூறு ரூபாயில லர்ந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சிறு தொகைகள வந்து நம்ம இடைவிடாம சேர்த்துட்டு வரணும் அப்ப ம வருடத்திற்கு வந்து ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் அவங்க வந்து ஊக்கத்தொகையா நம்ம கட் கட்ன தொகைக்கு கூட அவங்ளு வந்து ஆ அரசாங்கம் வந்து நமக்கு தருவாங்க தோழி அந்த பழக்கத்துல வந்து நா வந்து சுமார் ஒரு பத்துல இருந்து பனிரெண்டு ஆண்டுகள் அந்த தொகைய வந்து சேர்த்து வைத்திருந்த அந்த தொகைய வந்து ஒரு நிலம் வாங்கலா அப்டின் சொல்லிட்டு மொதல் மொதல்ல நாங்க வாங்கன நிலத் த்துக்கு வந்து அந்த தொகைய தா வந் து வந்து நம்ம முதல் அ பகுதி ய தொகையா வந்து நம்ம செலுத்தனு மீதி தொகைகள் வந்து நகை அடமானம் வைத்து எங்களுடைய வேளையில் வரக்கூடிய ஊதியத்தை வைத்து அந்த நிலத்த வந்து மொதல்ல வாங்கும்போது அ மாதாந்தர திட்டத்துல தா வாங்கியிருந்தோ ஆனால் ஆறு மாதத்தில இருந்து ஒரு வருடத்துக்குள் அதனுடைய மொத்த தொகையையு செலுத்தி அந்த நிலத்த வந்து அ முழுமையா வாங்கிடோ தோழி அது வந்து ஒரு மிக பெரிய மகிழ்ச்சி வந்து குடுத்தது
கண்டிப்பாவ தோழி ஏனா சொல்றப்பவே மன நிறைவா இருக்கு தோழி எதனாலனா நம்ம சில் சிலு சேமிப்பா இருந்தாலுமே அந்த ஒரு பெருசான ஒரு விஷயத்த நடந்திருக்கு தோழி
நிச்சயமா தோழி
ஆமாங்க அந்த மாரி பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அளவுக்கு நா எதுவு பண்ணது கடையாது இனிமே பண்ணணுன்ற ஒரு இருக்கு தோழி எனக்கு மனநிலை இருக்கு சேமிக்கணு சேமி்ன்சு ஏதாச்சு ஒரு பெருசா ஒரு பண்ணணுன்ற ஒரு மனநிலை இருக்கு தோழி எனக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா ஏனா அந்த பழக்கத்த நம்ம கொண்டு வந்துட்டோ அப்டினா செலவு செய்வது எப்டி நம்ளுடைய ஒரு பழக்கமா இருக்கோ அதே மாதிரி சேமிக்கும் பழக்கமும் வந்து நம்ளுடைய அன்றாட செயல்பாடுகள்ல ஒன்னா வந்து மாறிரு தோழி இது வந்து நானும் என்னுடைய பெற்றோர்கள பாத்துதா கத்துகிட்ட ஏனா இப்ப நம்ம வந்து ஒரு நாலு லட்சம் அல்லது அஞ்சு லட்சத்துக்கு ஒரு நிலம் வாங்குறோ அப்டினா உடனடியா நம்ம கிட்ட அந்த தொகை வந்து வைத்திருக்க மாட்டோ அ அ நடுத்தர வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு அ பெரிய தொகை தா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சேமிப்பு பழக்கம் இருக்கு அப்டினா நிச்சயமா நம்ம வந்து பெரிய பெரிய கடன்கள்ல வந்து மாட்டமாட்டோ அப்டிங்கறது வந்து என்னுடைய பெற்றோர்கள் அ கஷ்டபட்ற காலகட்ட ஆனா அவங்க அத பின்பற்றுனாங்க அதுக்கப்ரோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல அவங்க இரு இருவருமே வந்து அஅரசு வேலைக்கு வந்து போயிட்டனால அந்த பழக்கம் அதிகளவுல அவங்க கிட்ட தொடர்ந்தது அந்த பழக்கம் தொடர்ந்தனால மூன்று பெண் குழந்தைகள் நாங்க அவங்க மூணு பேத்தையு நல்லபடியா வளத்தி திருமணம் பண்ணி் குடுத்து படிக்க வச்சு திருமணம் பண்ணி் குடுத்து இன்னக்கி அவுங்ளுடைய ஓய்வூதிய காலத் த்த வந்து நிறைவா வாழ்றாங்கன்னா சம்பாதிச்சது மட்டும் கிடையாது அந்த சேமிப்பு பழக்கம் தா அவங்ளுக்கு வந்து அந் இந்த வயதான காலத்துல நிம்மதிய குடுத்துது அப்டிங்கறத பாக்கும்போது அத பத்தினா விழிப்புணர்வுகள் வந்து நாங்ளும் நிறைய பேத்துக்கு வந்து அ சொல்ல ஆரம்பிச்சோ தோழி எங்ளுடைய நட்பு வட்டாரத்துலையு மற்ற இடங்கள்லையு அந்த பழக்கத்த வந்து குழுவா சேந்து நாங்க எல்லாரு வந்து பண்ணிட்ருக்கோ தோழி தொறந்து பேசுங்க தோழி
எ ஆமாங்க தோழி நம்ப நீங்க அந்த ஒரு ஒரு ஸ்கிம் பத்தி சொன்னீங்கல்ல தோழி அத பத்தி கொஞ்ச விரைவா சொல்றீங்ளா எனக்கு எனக்கு உபயோகமாருக்கு
ஆ நிச்சயமா தோழி அது வந்து பாத்தீங்கன்னா ஆர் பிஎல் ஐ சொல்லிட்டு ரூரல் போஸ்டல் லைப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க தோழி அதுல வந்து பாத் ங்கன்னா நம்ம ஐம்பது ஆயிரம் அல்லது ஒரு லட்சம் ஸ்கீம்னு சொல்லி நம்ம எடுத்துக்லா அந்த தொகையு நம்ம உடனே கட்டப்போறதுல்ல தோழி இப்ப ஐம்பதாயிரம்னா நம்ம எடுத்துக்க கூடிய ஆண்டுகள்ள ஐம்பதாயிரோ நம்ம சேமிப்போ ஒரு லட்ச ஸ்கீம் அப்டின் எடுத்துட் டம்னா நம்ம எவ்ளோ ஆண்டு காலம் அத சேர்க்க வந்து நம்ம தா முடிவு பண்ணிக்லா நம்ளுடைய விருப்பத்தின் பேர்லதா வந்து அவுங்க பண்ணி தருவாங்க அப்ப ஒரு லட்சம் வந்து நம்ம எடுத்துக்றோ அப்டினா நம்ம மாதம் நம்ளுடைய வயது எவ்ளவு ஆண்டுகள் நம்ம தொடர்ச்சியா கட்றமோ அத பொறுத்து அந்த ஆண்டுகள் வந்து வேறுபடு தோழி எட்டு வருடமு கட்லா பத்து வருடமு கட் லா பன்னன்டு வருடமு கட்லா பதினைந்து வருடமு கட்டலா வருடங்கள் அதிகமாக அதிகமாக நமக்கு லாபம் வந்து அதிகமா இருக்கு இப்ப நா சுமார் ஒரு இப்ப நா கழ்ட்டு இருக்கே ஒரு புக் கு வந்து கட்டிட்டுருக்கே அது வந்து அறநூறு ரூவா மாதம் ஒரு அக் அற்நூறுவாயு இன்னொரு புத்தகம் வந்து மாதம் ஒரு எழ்நூறு ரூபாயு கட்றே அதுவே உங்ளுக்கு உதாரணமா சொல்றே அப்ப ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து பாத்தீங்கனா ஏழாயிரத்தி எறநூருவா தா நம்ம சேமிச்சிருப்போ ஆனா அவங்க வந்து நாலாயிரத்துலருந்து ஐயாயிரம் வந்து ஊக்கத்தொகையா வந்து அரசாங்கம் நமக்கு வந்து நம்ளுடய அந்த வ அக்கொண்ட்லேயே வந்து போட்டு விடுவாங்க தோழி ஒவ்வொரு ஆண்டும் போட்டு விடுவாங்க வருடத்துக்கு ஒரு முறை போட்டு விடுவாங்க அப்ப தொரந்து நம்ம பத்து ஆண்டுகள் பதினை பனி பன்னிரண்டு ஆண்டுகள் நம்ம கட்றோ அப்டினா பன்னிரண்டு இன்டு அஞ்சு நம்ம ஒரு லட்சோ பாலிசி எடுத்துருப்போ ஒரு லட்சத்தி அறுவதாயிரம் வந்து நமக்கு முதிர்வு தொகையா வந்து தருவாங்க தோழி இப்ப ரெண்டு லட்சோ எடுத்திருந்தம்னா நமக்கு வந்துட்டு ஆ அஞ்சாயிரங்ற ஒரு லட்சத்துக்கு அஞ்சாயிரம் ஊக்கத்தொகை ரெண்டு லட்சத்துக் கு பத்தாயிரம் ஊக்கத் தொகை அந்த மாதிரி தோழி அந்த அடிப்படைல வந்து சதவீதத்துல வந்து அவுங்க குடுப்பாங்க அப்ப நம்ம எவ்ளோ வந்து நம்ம நம்ம கட்ட முடியுமோ அதனுடய அ மடங்கு வந்து நமக்கு ப்ப பெனிஃபிட்டா வந்தா இதுல வந்து தருவாங்க தோழி
எனக்கா புரியுதுங்க தோழி ஏனா நல்லத நல்லாருக்கு தோழி ஏனா நா கேள்விபட்ருக்கே ஆனா வந்து நா பயன்பாட்டு பண்ணது கெடயாது இந்த மாரி வந்து இருக்குன்றது வந்து நா கேள்விப்பட்ருக் ஏனா பாக்றதுண்டு சோசியல் மீடியால இதெல்லா நடக்குது இதெல்லா இருக்குன் சொல்லி நா பாத்தது உண்டு தவிர்த்து நா இது வரைக்குமே போய் பண்ணலான்றது நா பண்ணது கெடயாது சேமிக்கணுன் சொல்லிட்டு இந்த மாரி ஒரு போஸ்ட் ஆஃபிஸ்லயோ அந்த மாரி பண்ணது கெடயாது சேமிக்றதுனா நம்ம கைய்ல வக்கிறது உண்டு இல்லனா அக்கௌண்ட்லய வச்சு மெயின்டன் பண்றதுண்டு தோழி இப்ப நீங்க சொல்லு போது பரவால்லயே நம்ப வி நம்ப வச்சுட்டு இருக்றத விட நம்ம எடுத்து நம்ம கொண்ட கூடயோ நம்மளுக்கு உபயோகமா இருக்கு தோழி இந்த மாரி பண்றது வந்து உபயோகமா இருக்கு ஏன்னா நம்மளால எடுக்கவு முடியாது இப்ப நம்ம அக்கௌண்ட்ன்றதுனால வந்து கண்டிப்பா எடுத்து ஏதாச்சு ஒரு அவசியம் வந்ததுன்னா அது எடுத்துவம் சரி நம்ம சேமிச்சு க்கலாம் இன்னருவட்டி இன்னருவட்டி பாத்துக்கலாமே ன்றதனால நம் எடுத்துடுவோ இனிமே வந்து அந்த மாரி பண்ணாம ஒண்ணு பண்ணதுக்கு நல்லதா இருக்க போவுது
கண்டிப்பா தோழி இன்னொரு இது வந்து இதுல என்ன இருக்குன்னா இப்ப நம்ம தொறந்து வேலைக்கு போயிட்டுருப்போ கணவன் ஆாகட்டும் மனைவி ஆாகட்டும் எல்லா சூழ்நிலைலும் ஒரே மாரி இருக்காது ஏற்றமும் இருக்கும் எறக்கமும் இருக்கும் வாழ்க்கைல ச ஏதாவது ஒரு சூழ்நிலை ணமாக வேலை வந்து ஒரு ஐந்து மாதம் அல்லது ஆறு மாதம் இப்ப தனியார் நிறுவனத்துல திடீர்னு வேற ஏதாது வேல மாத்தணுனு நனச்சம்னா ஒரு மூணு நாலு மாசம் வேல கிடைக்கல அப்ப நம்ம யார்கையும் வந்து நம்பி நின்ற கூடாது அந்த மாரி சமயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பகுதி தொகைய வந்து நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலா தோழி தேவைப்படும் பட்சத்துல பயன்படுத்திக்கலாம் ஆனா அதுக்கு வந்து ஒரு சதவீதம் வட்டி மட்டும்தா போடுவாங்க தோழி அதாது நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் எடுக்க இருக்றோம் அப்டின்னா ஆறு மாசத்துக்கு சேத்தியே ஆயிரம் ரூபா எச்சா கட்னா போதும் தோழி இப்ப பத்தாயிரம் எடுக்கறோ ஒரு ஆறு மாசம் நமக்கு தருவாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்ற ஐம்பதாயிரம் வேணாலும் எடுத்துக்லாம் ஐம்பதாயிரம் எடுக்றோம் அப்டின்னா நமக்கு வந்து ஐயாயிரம் வந்து அந்த ஆறு மாதத்துக்குள் நம்ம சேத்தி கட்ட வேண்டியதா இருக்கு ஒருவேள நமக்கு வேல கெடச்சிருச்சு இந்த பணத்த வந்து நம்ம ரெண்டே மாசத்துல கட்டி முடிச்சறோம் அப்டின்னா அதுக்கான வட்டி மட்டு கட்டுனா போது அந்த ஐயாயிரம் அ அந்த ஐயாயிரம் வந்து வட்டி அப்டியே கட் டணும் தோழி அசல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப வேணாலு இது பண்ணிக்கலா நம்ம வந்து நிறைவு செஞ்சுக்கலா ஆனா வந்து வட்டி வந்து ஆனா ஆறு மாதத் மொதல் மாதம் நம்ம க்ளோஸ் பண்ணாலு அதே வட்டி தா ஆறாவது மாதம் நம்ம செலுத்தினாலு அந்த வட் டி வந்து ஆறு மாசத்துக்கும் ஒரே மாதிரி தா போடுவாங்க தோழி
நன்றி தோழி நீ உங்கட்ட பேசுனது ரொம்ப நன்றி ம ம இன்னொரு கால்ல மீண்டு தொடரு தோழி நன்றி தோழி
நன்றி தோழி